ஹலோ
ம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே வீட்ல அம்மா அப்பா தம்பி எல்லா எப்டிருக்காங்க
ஆ எல்லா நல்லாருக்காங்க அங்க எப்டி இருக்காங்க
இங்கயு நல்லாருக்காங்க
ம் வேல எல்லா முடிச்ட்டிங்களா
இன்னு இல்ல இதுக்கு மேலதா எல்லாமே
அப்டிங்களா செரி செரி சாப்ட்டிங்களா
இன்னு இல்லங்க இதுக்கு மேல தாங்க சாப்டணு
அப்டிங்களா ஆ நானு இதுக்கு மேலதா சாப்டணு ம் என்ன தீபாவளிலா வரபோது துணில்லா எடுத்துட்டீங்களா
உன்னு இல்ல இதுக்கு மேல தா போனு
அஹ்
எடுத்தாச்சா
இல்லங்க நானு இன்னு எடுக்கல இதுக்கப்பறோ தா எடுக்கணு
யாருக்குமே எடுக்கலையோ இல்ல உங்களுக்கு மட்டுதா எடுக்கலையா
இல்ல இல்ல யாருக்கு எடுக்கல ஏன்னா ஞாத்திகெழம ஆனா வந்து கட வீதியெல்லா ரொம்ப கூட்டமா இருக்கு இல்லைங்ளா அதனால வந்து திங்கள் செவ்வாய்ல போய் எடுத்துக்கலா அப்டின்ட்டு போலங்க
ம்ம்ம் சரி சரி
அஹ் நீங்க ஏ இன்னு எடுக்கல
அ தீபாவளிக்கு முன்ன ஒரு நாள் முன்ன போலா இன்னு எனக்கு வந்து சம்பளோ வரல
அ
அதனால சம்பளோ வந்த பிற்க்கு போகலா நா கடவிதியீல கூட்டமா இருந்தாலு பரவால்ல போய் எடுத்து வந்துருவோ சம்பளோ வரானால கொஞ்சோ பொறுமியா இருக்க எடுக்க
அ அப்டிங்கலா நீங்க தச்ச துணிய எடுத்துப்பீங்கலா இல்ல எடுத்து தச்சுப்பிங்லா
இல்ல இல்ல இப்ப சம்பளோ வரலல்ல அதனால எடுத்துருவ டேரக்டா
அப்டிங்களா தச்ச துணியே எடுத்துருவீங்களா
எத்துருவனாமே
சேரி சேரிங்க
கூட பீங்க
ஆ நாம்ப எப்பயுமே தச்ச துணிய தாங்க எடுத்துக்கறது நம்ம தனியா எடுத் த்துட்டு அத தைக்க கூலி குடுக்குறதுக்கு நம்ப வந்து தச்சதே எடுத்துட்டு போயிர்லாங்க தச்சதே ஐநூறு ருபா முடிஞ்சுரு தைக்கறதுக்கு துணி எடு இது ஐநூறு ரூபான்ட்டு அத தைக்க கூலி ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா செலவு பண்றதுக்கு தச்சதையே வந்து நம்ம ஆ முன்னூறு ரூபா ஐநூறு ரூபாய்க்கு எடுத்துன்னு போயிரலாங்க
உம் உம் உனக்கு தைக்குறவுங்க யாரும் சொந்தக்காரங்க யாரும் இல்லையா
ஆ இருக்காங்க அம்மாவே நல்லா தைப்பாங்க தா இருந்தாலு இப்போ அம்மாக்கு உடம்பு முடியிறது இல்லைங்களா அதனால நம்ம தச் ச்ச மாரியே எடுத்துக்குறது அதுவு இல்லாம இப்போ துணி எடுத்து தச்சோனா வித விதமா நம்ம தைக்க முடியாது இப்ப தச்சதுலே வந்து விதவிதமா இருக்கு இல்லைங்களா அதனால அந்த மாரி போய் நம்ம பாத்து எடுத்துட்டு வந்துறது
உம் எனக்கு அம்மாம்மா இருக்காங்க
அப்படிங்களா உம்
எப்பவுமே அவருட்டதா தச்சு வப்ப இந்த டைம் சம்பளம் வராதனால கொஞ்சோ பாத்துக்கலா அப்டின் சொல்ட்டு பொறுமையா இருக்கே
அப்படிங்களா நீங்க வந்து பாரம்பரியமா வேட்டி சட்ட எடுப்பீங்களா இல்ல வந்து பேண்டு சொக்கா எடுத்துப்பீங்களா
அப்படிலா இல்ல எனக்கு என்ன தோணுதோ எடுத்துட்டு வந்துருவ அப்பா அம்மாக்கு மட்டும் எப்பவுமே அப்பா அம்மாக்கு வந்து வேஷ்டி வொயிட் கலர் ஷர்ட்டு ஆம்மாக்கு வந்துட்டு புடவே எடுத்து குடுத்துருவ அதே மாரி பாட்டி இருக்காங்க பாட்டிக்கு புடவ எடுத்து குடுத்துருவ
ஆ
தம்பிக்கு மட்டு காசா குடுத்து விட்டுருவ அவனுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க சொல்லிடுவோ அவனே
அப்படிங்களா பரவாயில்ல எல்லாருக்கு எடுத்து தரீங்க நல்ல விஷயம் தா இப்ப நீங்க எப்படி தீபாவளி வந்து ஊர்ல போய் கொண்டாடுவீங்களா இல்ல இங்க இங்க வீட்ல
இல்ல இல்ல இங்க இல்ல கிராமத்துலதா என்ன ஏன்னா பூர்வ கிராமத்துல இருக்கு அங்க தா போய் கொண்டாடுவ தீபாவளி நானு
அப்படிங்களா செரி செரி இப்ப அப்ப பட்டாசு எல்லா நீங்க எப்படி வாங்குவீங்களா நீங்க இங்க இருந்தே வாங்கி போயிடுவீங்களா
இல்ல இல்ல பட்டாசு வந்து நா வாங்கல நா வந்து மாசம் மாசம் ஒரு என்ன சொல்ற ஒரு பண்டு மாரி போட்டுட்டு வரே பட்டாசு மாதம் வந்து முன்னூறு ரூபாய் அந்த மாரி பட்டாசு பண்டு போட்டுட்டு வரே
அதுவே கொடுதா சரியா போயிடு நா வந்து இரண்டு போட்ருக்கே ஏன்னா என்னோட தங்கச்சி இவுங்க இவுங்க எல்லா ஒரு சித் திலா வருவாங்க அம்மா கூட பொறந்த ஆமா தனியா கொண்டு தனியா அவுங்களு கொண்டாடுறதுக்கு யாருமே கிடையாது அதனால நாங்க இங்க வர சொல்லிட்டோ எல்லாரையு இங்க வந்து குடும்பமா கொண்டாடலா எப்பவுமே ரெண்டு இது ரெண்டு குடும்பம் ஒன்னாதா இருக்கணு அப்படின் சொல்லி இங்க வர சொல்லிட்டோ நாங்க
அப்படிங்களா
ஆமா ஆமா ஆனா ட்ரெஸ்சு மட்டு எடுத்து தரமாட்டே பசங்களுக்கு என்ன ஆகு அது மட்டு நம்ம செஞ்சுருவோ நம்மோ பட்டாசு ஆல்ரெடி வாங்கி இருக்கேம்ல்ல
ஆ செரி செரி இப்ப இந்த பட்டாசு ஃபண்டு மாரினா அது எப்டி சீட்டு கட்டுற மாரிங்ளா மாச மாச குடுக்கணுங்ளா
ஆமாம்மா பன்னெண்டு மாச கட்டனு கரெக்டா
அ அப்டிங்களா எவ்வோ ஒரு மாசத்துக்கு இப்ப எவ்ளோ கட்டுற மாரி இருக்கு தோராயமா நம்ப
ஒரு மாசத்துக்கு ஒன்னு முன்னூறு ரூபா கட்டுறோ முன்னூறு ரூபா கட்னாலு பட்டாசு குடுத்துருவாங்க ஸ்வீட் குடுப்பாங்க இன்னொரு ஐட்டம் ஏதோ போ இந்த டைம் வந்து எதோ நங்க தேவைக்கு யூஸ் ஆகுர மாரி பொருள் எதோ தரேன்னு சொல்லிக்கிறாங்க வீட்டுக்கு
அப்டிங்ளா பரவாயில்லிங்ளே இது நல்ல விதமா இருக்கே இது கூட ஏன்னா இப்ப நம்ம தனியா பட்டாசு பாக்ஸ் வாங்கினாலோ இல்ல தனி பட் ட்ட விதத்துல தேவையான பட்டாசு வாங்கினாலு அதிகமா ஆகுது அதுக்கு இந்த மாரினா பரவாயில்லிங்ளே நெறைய பட்டாசு தருவாங்ளா இல்ல கம்மியா தா இருக்
ஆமா நெறைய தருவாங்க நம்ம வந்து அந்த பட்டாசு பாக்ஸ்ல வாங்கினா வந்து பட்டாசே இல்ல வாங்கின வாங்கின ஒரு இதுவே இல்ல இதுல வாங்குனா நம்மளுக்கு வந்து அங்க அவுட்டு மேல போய் வெடிக்கிறது அந்த சரமே வந்து ரெண்டாயிரோ சரோ ஆயிரோ சரோ அந்த மாரில்லா குடு க்கறாங்க அதனால வந்து அத வெடிச்ச இதுவு வந்து நம்மளுக்கு மன திருப்தி இருக்கு ஆனா அந்த பட்டாசு பாக்ஸ் குடுக்கும்போது அந்த மன திருப்த்தியே இல்ல
ஆ ஆமாங்க அதுயென்னம்மோ நீங்க சொல்றது வாஸ்தவம் தா ஏன்னா நாங்களு பட்டாசு பாக்ஸாதா வாங்குவோம ஆனா அது வடி வெடி ச்ச மாரியே இருக்காது அதுல எல்லாமே சின்ன கொழந்தைங்க வெடிக்கிற வெடிங்கதா இருக்குமே தவித்து இப் இப்போ எனக்கெல்லா வந்து வான வெடிக்கை வெடிக்கிறதெல்லா ரொம்ப பிடிக்கு ஆனா அதுல வந்து அந்த மாரி வான வேடிக்கைகளே இருக்காது இப்போ இந்த மாரி நீங்க சீட்டு கட்டுறீங்க இல்லியா பட்டாசு சீட்டு அதுல வருங்ளா
ஆ வருஷ வருஷோ போயிட்டு தா இருக்கு
அப்டிங்களா இதுல வந்து அந்த வான வேடிக்கை வ வைக்கிறது எல்லா வருதுங்ளா
ஆமா எல்லாமே வருது அதனாலதா நா இந்த சீட்ட வந்து நா போட்டுட்டே இருக்க நா இப்போ வேலைக்கு போறதுல ஒரு பத்து வருஷமா வந்து சீட்டு் இந்த சீட் தா கட்டிட்டு இருக்கே ஆ நா ஆரம்பிச்சிருவனா நூத்தி ஐம்பரூவால ஆரம்பிச்சே
ம்
இப்ப வந்து முன்னூறு ரூவால வந்து முடிஞ்சிருது
அப்டிங்களா பரவால இந்த விஷயோ கூட நல்லாதா இருக்கு ஏன்னா நம்மளுக்கு தி திடீர்னு வந்து கையில பனோ இருக்கு இருக்காது தீபாளி தா டைம்லனா அதிக செலவு இருக்கு நம்ம இப்ப வாங்குவோ ஒரு தடவ சே ஒரு சில டைம்ல வாங்க வேண்டா அப்டின்னு தோனு ஆனா இது நம்ம சீட்டா மாச மாசோ கட்டம் போது நம்மவே ஏதோ ஒண்ணு வந்து நம்மளுக்கு வந்துரு இல்லிங்ளா
ம் ஆமா அது இல்லாம வந்து நா வந்து சீட் நாலு அஞ்சு புடிச்சு தரேன்ல எனக்கும் கூடதா பட்டாசும் குடுக்குறாங்க போன வருஷோ கூட எனக்கு அவுட்டு குடுத்தாங்க நா வந்து அங்க பசங்கல்லா அங்க ஏன்னா சென்னையிலதான நா போட்டுட்டு இருக்கே சென்னையில இருந்துதா இங்க நா கொண்டு வருவ ஆனா நா அங்க பசங்க இருக்குறனால அங்கயே குடுத்து குடுத்து விட்டுருவ
அப்புடிங்களா பரவால்ல அப்ப இப்ப நா வந்து உங்ககிட்ட கேக்குறே எனக்கும் அந்த மாரி சீட்டு கட் ஏனா நா உங்க கிட்ட காசு குடுக்குறனா அந்த மாரி பண்ணுவீங்களா நீங்க
ஆமா கட்டிக்கலா ஒன்னும் பிரச்சன இல்ல அதா நானே சொல்றனே நா ஒரு பத்து சீட்டுக்கு மேல வந்து என்னோ வெறுக்குறவுங்க எல்லாருமே இருக்காங்க நம்ம அங்க இருந்து எடுத்துன்னு வரும்போது வந்து காரு ஒண்ணு அவ இது பண்ணிட்டு அங்கதா மொத் த்தமா எடுத்துனு வந்துடுவே எடுத்னு வந்து அவுங்களு குடுத்து விட்ருவ
அப்படிங்களா பரவால்ல அப்பனா எனக்கும் நீங்க வந்து கட்ட எப்போ ஆரம்பிக்குதோ அப்ப சொல்லுங்க நானு கூட வந்து ஒரு சீட்டு வந்து பட்டாசு சீட் வந்து
எப்ப ஆரம்பிச்சதுனா தீபாவளி முடியுதுல
ஆமா
அதல இருந்தே ஆரம்பிச்சிரு தீபாவளி அந்த மாசம் வந்து அஞ்சு வருதுனா நம்ம பத்தா தேதிலருந்தே ஆ கட்ட ஆரம்பிச்சிரனு ஏன்னா அதுல இருந்து தானே உங்களுக்கு பன்னெண்டு மாசோ கணக்கு
ஆமா ஆமா
ம் இந்த முற நா கட்டுனது வந்து எப்படி கட்டி என்னமா பத்து மாசம் கட்டுனா போது
அப்டிங்களா
ஆமா பத்து மாசம்ன்றது எப்படின்னா மொதல் ரெண்டு மாசம் நானுறுபா
ம்
அப்புறோ எட்டு மாசம் வந்து முன்னூறு தா
அப்படிங்களா செரி செரி அப்பனா நீங்க எப்போ வந்து நீங்களா கட்டுவீங்க இல்லைங்களா அப்ப எனக்கு ஒரு தகவல் சொல்லுங்க நானு உங்களுக்கு அனுப்ச்சு விட்டுற பணத்த நீங்க சேத்து எனக்கும் சேத்து கட்டிடுங்க
உம் மறக்காம அப்படி கட்டிடலா ஒன்னும் பிரச்சன இல்ல
ஆ செரி செரிங்க இப்ப பட்டாசு எல்லா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு நீங்க வந்து இப்ப நல்லா வந்து கொண்டாடுவீங்க
இன்னும் வரல சொல்ல ஆனா வந்துருக்குன் சொல்லிட்டாங்க நம்ம போயிட்டு எனக்கு வந்து வரு நா ஏன்னா மொத்தமா எடுக்கணும்ல
ஆமா ஆமா
மொத்தமா எடுத்துண் வந்து இங்க நா இருக்குற எடத்துல வச்சுக்குவே இங்க இருந்த ஊர்ல இருந்தும் ஆள வர வச்சு மொத்தமா ஒரு இத ஏத்திட்டு அங்குருந்து எடுத்துட்டு போயிட்டோ எல்லாருக்கு குடுக்கணும் தான
ஆ செரிங்க முன்னாடி நீங்க எனக்கும் சொல்லியிருந்தீங்கன்னா நா முன்னாடில இருந்தே நானு போட்ருப்ப இந்த விஷயம் நானும் வந்து வெளிய வாங்காம அ இந்த மாரி வந்து நானு எடுத்திருப்பே செரி பரவாயில்ல அடுத்த வருஷம் நீங்க கட்டுவீங்க இல்லைங்களா அப்ப வந்து நீங்க சொல்லுங்க எனக்கு தகவல் நானு அப்பத்ல இருந்து கட்ட ஆரம்பிச்சிர்றே ஒங்ககிட்ட
ம் செரி செரி ஓகே நா சொல்றே கண்டிப்பா சொல்றே
ஆ சேரிங்க நல்லபடியா தீபாவளி கொண்டாடுங்க சேரிங்க அதோ அப்பா கூப்டறாங்க நா போயிட்டு வரட்டுங்களா ஆ செரி வைக்கிறேங்க
ஆ